ஹலம் எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்க
என்ன பண்ணிட்றிக்கீங்க
துணி மச்சு வச்சிட்ருக்க
செர் செரி என்ன இன்னைக் என்ன உங்க வீட்ல இன்னைக்கி என்ன செஞ்சிங்க சாப்பாடு
இன்னிக்கி கீர கீர செஞ்ஜிட கோஸ் பொரியல் செய்யணு கேபேஜு
நல்ல விஷ்யோ கீரன்னா சிறுக்கீரயா தண்டுக்கீரயா
ஆ அரக்கீர
ஓ இதே புளி போட்டு கடைவீங்ளா இல்ல பருப்பா
பருப்பு தா
மா வாரத்துக்கு ஒரு நாள் கீர கம்பல்சரி இருக்குமா
எங்க வீட்லயா
ஆமா
இல்ல இல்ல கீர அடிக்கடி நா செய்வ நானு வீக்லி ஒன்ஸ்ல்லா இல்ல வீக்லி டுவைய்ஸு ரெண்டு வாட்டியே செய்வ
நல்ல விஷ்யோ ரொம்ப நல்ல விஷ்யோ
அது கீர புடிக்கூ அத்னால அது அடிக்கடி செஞ்ஜிறது உன்னொனு ஹெல்த் த்துக்கு அது நல்லதில்
நல்லதாமா இ ஒரே வக கீர வாங்வீங்களா இல்ல வித விதமா வாங்வீங்ளா
நா வாங்கறது ஒரே இதுதா எது கெடைகுதோ வாங்கிடுவ முருங்க கீர அது மாரி எது கெடச்சாலு வாங்கிட்றதுதா மோஸ்டா வந்து அரக்கீர அப்டியா
சிறுகீர தண்டுக்கீர அப்றோ அந்த கலவக்கீர சொல்லுவாங்க பாத்தி
ஆமா ஆ தெரியு ஆ
அது கடச்சிச்சினா நானு வாங்கிடுவே டக்குனு வாங்கிடுவே
அப்டியா ஓகே ஓகே ஃப்ரெஷ்ஷா கெடைக்கும்மா
ஆமா அது க்ளீனிங் வேலயு கம்மி டேஸ்ட்டூ நல்லாருக்கூ
அ ஆ
அதுனால அது வாங்குவே பாலக் கீர வாங்குவ இப்போ கொஞ்சோ கம்மியாயிடுச்சு
அ பாலக்கீரய எப்டி இது சப்பாத்திக்கி பன்னீர் போட்டு செய்வீங்ளா
இல்ல நா வெறும்னே கடைஞ்சி வெப்பே
வெறும்னேவா ஆ ஆ இன்னென்ன போட்டு செய்வீங்க
அதா கொஞ்சோ பருப்பு
ஆ
வெங்காயோ தக்காளி இப்ப நாம்ப எப்டி இப்போ பரு கீர கடயிறோ பருப்பு வெங்காயோ தக்காளி அதே மாரி போட்டு கடஞ்சிருவே ஆ நல்லாருக்கூ நம்ப கீர கொழம்பு மாரிதா இருக்கூ எங்க அம்மா ஒரு ஒரு தடவ ஒண்ணு செஞ்சாங்க நல்லா இருந்ச்சு பாலக்கீர
ஆ ஆ ஒரு கட்டு போதுமா
ஆ ஒரு கட்டு போது
ஆ
அது வெந்துச்சுனா பொசுக்குன்னு ஆயிடு
நெறையா இருக்கூ
கம்மியாய்டு சுருங்கிடு ஆமா ஆமா ஆமா
செரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்குறே நானு
நல்லது கூடொ அதுல நல்லா என்னய ஆறு இரும்பு சத்தெல்லா நல்லாருக்கு நல்லாருக்கு
ஆமா அது அதுதா பன்னீர் போட்டு தான இப்ப செய்யுறாங்க அத அரைச்சு அப்டியே அதுல
அதா அப்டியு பண்றாங்க நம்ப வந்து பருப்பு போட்டு தக்காளி வெங்காயோ
ஆ
காஞ்ச மொளகா வேணா காஞ்ச மொளாகா பச்ச மொளகானா பச்ச மொளகா போட்டு புளி போட்டு கடஞ்சாஅது நல்லா இருக்கு
அ சப்பாத்திக்கு இன்னா சை டிஷ் பண்ணுவீங்க
சப்பாத்திக்கு வந்து நா குருமா பண்ணுவே அதுக்கப்புற தக்காளி தொக்கு பண்ணுவே
தக்காளி தொக்கு எப்டி பண்ணுவீங்க
தக்காளி தொக்கு எண்ணெ ஊத்தி வெங்காயத்த பெரிய வெங்காயோ கொஞ்சோ நெறையா எடுத்து பொடுசா கட் பண்ணி குட்டி குட்டி குட்டியோண்டு கட் பண்ணி எண்ணெ காஞ்ச ஒன்னே கடுகு போட்டு ஜீரகோ போட்டு கருவேப்பலய கழுவி போட்டு அதுக்கப்றோ வாசனைக் காக ஒரே ஒரு பச்ச மொளகா கீத்து போட்டு வெங்காயத்த போட் ட்டு நல்லா கண்ணாடி பதத்து அளவுக்கு நல்லா வருத்துட்டு ஆமா பூண்டு வந்து மிக்சில ஒரு சுத்து சுத்தியு போடுவே இல்லனா பூண்ட உரிச்சிட்டு அதயு பொடுசா கட் பண்ணி போட்ருவே போட்டுட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா காயா இருக்குறத விட இதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளியு நல்லா டேஸ்ட்டு குடுக்கு
ஆமா ம் ம்
நல்ல பழுத்த தக்காளியா நல்ல டா ஒரு ரெண்டு வெங்காயோ எடுக்குறேன்னா ஒரு ஆறு எழு தக்காளி எடுத்துப்பே நல்லா எடுத் துட்டு நல்லா பழுத்த தக்காளியா நல்லா இது பண்ணிட்டு
ம்
கையில வேணா கூட புளி மாரி கரச்சு கூட விட்டுப்பே நானு கட் பண்ணி போட்டுட்டு அரைச்சு கூட போடலா
ஆ
ம் இப்ப ஏ எங்க பசங்கல்லா தக்காளி சாப்புடுவாங்க தக்காளி சாப்புட்ற மாரி இருந்தா கட் பண்ணியே போடலா இல்ல தனியா எடுத்து வெச்சுருவாங்க னா நம்ம வந்து அரச்சு கூட நம்ம போட்டுக்கலா
கொஞ்சோ வெங்காயோ சேத்துக்கிட்டு நெறையா தக்காளி சேத்துக்குனோ
ஆம்மா
ஆ அ நா ட்ரை பண்ணது இல்ல எனக்கு தக்காளியே மோஸ்ட்டா எதிக்குமே பிடிக்காது அதனால நா வந்து தக்காளி தொக் கே இந்த தக்காளி மட்டு போட்டு பச்ச சட்னி செய்றாங்களே அது கூட ட்ரை பண்ண மாட்டே நானு
ய இப்போ எ எப்புடி பு சாம்பாருக்கெல்லா அதுக்கெலா தக்காளி போடுவீங்கலா
அதுக்கு போடுவே அது எல்லா மிக்ஸ்டாவுரனால தெரிஞ்சுக்காது இது வெறும்னே தக் காளின்றதுனால ஒரு மாரி புளிப்பா இருக்கிற மாரி இருக்கு அன்னால
அதுதா அதுதா நீங்க என்ன பண்ணணுணா தக்காளி போட்டு நல்லா வதக்கி நல்லா கொத்து பரோட்டோ மாரி நல்லா கொத்தி விட்டுரனு
ஆ
அதுலியே கொஜ்ஜு மாரி ஆய்டு
ஆ ஆ
வ எண்ணெத் தனியாப் பிரிஞ்சு வந்துரு அந்த நேரத்துல மஞ்சத்தூள் போட்டு நல்லா மொளகாத்தூள் நல்லா கொஞ்சோப் போட்டு உப்பு போட்டு நல்லாக் கலறி சிலப் பேர் அந்த எண்ணெலியே வேக வெக்கிறவுங்ளு இருக்றாங்க
ஆ ஆ
பேர் வந்துத் தண்ணி ஊத்திட்டு நல்லாக் கொதிக்க வச்சு சுண்டி வரப்ப நல்லாக் கொத்தமிலிய வந்து பொடுசா அரிஞ்சிக் கழுவி தூவுறவுங்ளு இருப்பாங்க
ஆ ஆ நீங்க எப்
ப நா வந்து தண்ணி ஊத்தி நல்ல வந் து பொடுசா அரிஞ்சு நல்லாக் கொதிக்க வெச்சு வத்த வெச்சு நம்ளுக் எந்தக் கன்சிஸ் சென்சிகி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லாப் பண்ணிட்டு ஆஃப் பண்ட்டோனா இட் ட்லி நல்லாக்கு தோசைக் நல்லாக்கு சப்பாத்திக் நல்லாக்கு பூரிக்கு நல்லாருக்கு சாதத்துக்கும் பெசஞ்சு சாப்பல்லா நல்லாருக்கு இப்ப இப்பட் ட்ரெயின் டிராவலு வெளியூருப் போறவங்லா என்னப் பண்ணுவாங்கனா உருளகெழங்கு தொக்க விட தக்காளித் தொக்கு இந்த மாரி பண்ணிட்டு போயிட் டா அது கெடாது ஆம்மா நல்லாவு இருக்கு
ம் ம் ஆமா ம்
நீங்க உங்க ச உ உங்ளுக்கு நீ நா இது சூப்பராப் பண்ணுவனா எந்த டிஷ்ச சொல்வீங்க நீங்க
சூப்பராப் பண்ணுவன்னா சப்பாத்தி நல்லா போடுவே அது சப்பாத் தீனா மட்சி போட்றது
ஆ
மடிச்சினா இப்ப சப்பாத்தி நார்மலா ஃபர்ஸ்ட்டு தேச்சிட்டு நடுவுல எண்ணெய ஊத்திட்டு அத வந்து அ நாலா மடிக்கிறது
நானு அந்த மாரி பண்ணிருக்கே அது வந்து லேயர் பரோட்
ஆ லேயர் மாரி லேயர் மாரி அப்டியே சாஃப்ட் டா வரு அது பண்ணிர்கீங்ளா நீங்ளு
ஆ நா அந்த மாரிப் பண்ணிருக்கே
ஆ ஆ அது கொஞ்சோ ஒடனே சூடா சாப்ட்டா கொஞ்சோ மொறுமொறுனு இருக்கறா மாரி இருக்கு ஆ பரோட்டா ட்ரைப் பண்ணிருக்கீங்ளா
பரோட்டா ட்ரைப் பண்ணதில்ல
நா ஒரு நாள் ட்ரைப் பண்ணே ஆனா எனக்கு வரல ஒ ஹார்டா வந்துடுச்சி
ஆனா நா பரோட்டா உண்மையால்மே ட்ரைப் பண்ணணுன் நெனைக்றோ நாங்க ரெண்டு பேருமே வீட்ல அதாவ்து சப்பாத்தில சேவா இதுல வீட்ல செய்ணுன் நெனைக்றோ மைதா இல்லாம வீட் ட்ல செய்யணுன்னு
கோதுமைலியா கோதும பரோட்டாவு நா ட்ரைப் பண்ணே அதுவு ஒரு மாதிரி அப்டியே வந்துடுச்சு அந்த லேயர் வந் வர்ல தட்டி உட்டே அந்த இதுலல்லா கடைலப் பண்ற மாரி வரமாட்டேன்து
அப்பா செய்வாரு பரோட் டா வீட்லியே சூப்பரா செய்வாரு
ஆ ஆ இப்ப
அதுக்கு மெயினா நல்லா அடிக்கணு அடிச்சு மாவ பெசஞ்சு பெனஞ்சு எங்க பெரிப்பா சூப்பரா செய்வாரு நாங்க லீவு க்கு எங்க பெரிமா வீட்டுக்கு போனோன்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து பரோட்டா கறி கொழம்பு இல்லாம இருக்காது
இன்னா கறி நான்வெஜ்ஜூ சிக்கனா எதோ ஒண்ணு ஆ ஆ ஓகே ஆ ஆ செரி
பெரிப்பா நல்லா செய்வாரு சமையலு
அப்டியா அப்ப உங்க பெரிமா க்கு ஈஸிதா அடிக்கடி உங்க பெரிப்பாவே எல்லா சமையலு செய்ய
ஆனா அதுதா கஷ்டோ ஏனா கொற சொல்ட்டே இருப்பாங்க சிர்சு சமையல் பத்தி தெரியாதுங்க எது செஞ்சு போட்டாலு சாப்ட்டுருவாங்க
ஆமா தெரிஞ்சவங்க கொற சொல்லுவாங்க ஆமா
கொஞ்சோ இது கம்மியா இருக்கு அது கம்மி இது இன்னு கொஞ்சோ போட்ருக்குலான்னு பட் நல்லா பண்ணுவாரு அவர் சமையல் நல்லா காரசாரமா இருக்கு
அ அ சேரி சமையல் தெரியு தெரிஞ்சு சவுங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதே பெரிய விஷயந்தா
ஆமா ஆமா ஃபிஷ் ஃப்ரைலா சூப்பரா பண்ணுவாரு ஆம்மா ஃபிஷ் ஃப்ரைல்லா அவர் வந்து வீட்ல கிச்சன்ல பண்ண மாட்டாரு மொட்ட மாடில அடுப்பு இருக்கா அடுப்புல ந பொக நெருப்பு போட்டு
ஆ
வஸ்ட்டு போயிடுவாரு தேவையான பொருள் மசாலா மீன் போட்டது எண்ண அந்த கரண் டி
ஆ
தண்ணி வந்து கை கழுவுறதுக்கு தொடைக்க துணி
மீன பத்தி பேசுனோனே எனக்கு மீன் சாப்புணு போல இருக்கு
உண்மையாலுமே அவரு சுட சுட போட்டு தரப்ப நல்லா ருக்கு சாப்டுட்டே இருக்கலா போல இருக்கு நல்லா செய்வாரு பெரிப்பா அத எனக்கு நா எல்லா ஃபிஷ்ஷு சாப்பிடுவே இது ஆமா மத் த்தி சாப்டுவே மத்தி வறுவலுக்கு செரி வந்து கொழம்புலையு சாப்டுவே
கது
அ ஹ இப்ப வறுத்துட்டன் நெனச்சுக்கங்க முள்ளு எல்லாம் மே நறுக்கு முறுக்குன்னு கடிச்சி துப்பிடலா அப்பிடி இருக்கு மொறு மொறுன்னு ஆயிடு
அத அப்டியே கடிச்சி சாப்ட்ரல்லா
ஆமா சங்கரா மீன் கொழம்புக்கு நல்லாருக்கு அப்புற சால்மன் ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கு நல்லாருக்கு அதுக்கப்புற கிளிமீனும் நல்லார்க்கு கொழம்புக்கும் நல்லார்க்கு கிங்க ஒரு மீன் சொல்றாங்க ஆனா அது கிளி மீனு ன்றாங்க பேரு நெத்திலில்ல கிளி மீன் நல்லா என்ன சொல்றது நல்லா கொஞ்ச ப்ளூ கலர்ல இருக்கு நல்லா பெருசா
அப்டியா பேரே ஆனா கேள்வி படாத மாரிருக்
ஆமா இங்க கிளிமீன்றாங்க அந்த ஒவ்வொரு ஊருக்கு பேரு மாறுது இல்லியா அ ஆமா கிளி மீனு கெழங்கா இல்லங்க கெழங்கா தெரியு எனக்கு
அ அ
அ கிளிமீன் சொல்றாங்க நல்லாருக்கு அப்புற இந்த மீன் பாற மீன் நல்லாருக்
ஆமா பாற மீன் எனக்கும் புடிக்கு அதுல முள்ளு இருக்காது எனக்கு முள்ளு இல் ல்லாத மீன்தா எனக் புடிக்குமே
ம் ஆனா எனக்கு வஞ்சர பிடிக்காது
ஏ வஞ்சிரந்தானே இருக்கர்லே காஸ்ட்லியானது அது பிடிக்கலேன்றி
ஆனா அத விட அ நறைய மீன் நல்லா டேஸ்ட்டான மீன்லா இன்னு நெறைய இருக் க்கு மீன் நம்ப்ளுக் தெரியில ஆனா இப்ப எல்லாரு வஞ்சர வஞ்சர வஞ்சரத் தே வந்து இது பண்றோ அத உட டேஸ் டு வஸ் நல்லாருக்கு மீன் ஷீலா மீன்லா நல்லாருக்கு
நல்லாருக்குமா அது
ஷீலா மீன்லா நல்லாருக்கு அதுவு நடுமுள்ளு மட்டுந்தா ஷீலாமீன் நல்லாருக்கு சால்மன் நல்லாருக்கு சால்மன்லா உங்குளுக் வேஸ்டேஜே கம்மி
அப்பிடியா அது ரேட்டு கம்மியோ
து ரேட்டு அது டைமுக்கு ஏத்த மாரி மாறு
அ அ
அ வேஸ்டேஜே கம்மி தல குட்டியூண்டு ஒரு பகுதி இப்ப அது வாலு மத்தல்லா டக்குடக்டக்டக்குனு கட் பண்ணி குடுத் துவா
அப்பிடியா அ அ எனக்கு நெத்திலி மீனு ஃப்ரை பிடிக்கு
அ எனக்கு நெத்திலிமீன் ஆனா நா வீட்ல செஞ்சதில கடைல வந்து வாங்கி சாப்புடுவே
அ அ வீட்ல ஒரு டூ டைம்ஸ் பண்ணியிருக்கா அத அப் செஞ்சு வச்சோன்னே தட்ல வச்சோன்னே காலியாயிடு யார் எப்டி சாப்புட்றாங்கன் தெரியாது
உங்குளுக்கு நெத் திலி மீன்ல முள்ளு இருக்குதான ஆனா உங்களுக்கு முள்ளு பெருசா தெரிலதான ஃப்ரையில
அ ஃப்ரையில தெரியில
அ அதே மார்தா வந்து இதுல இருக்கு நம்ப இதுல மத்தி மீன்லியு இருக்கு
அப்பிடியா அ
ட்டிஸா இருக்கு மத்தியில அத விட கொஞ்ச பெருசா இருக்கு